மாரிருக்கீங்க
ம் நல்லா இருக்குங்க
உம் உம் அப்புறம் அஹ இப்போ நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னா அந்த உணவு காம்பினேஷன் இருக்குல்ல எது கூட எது சாப்பிட்டா நல்லா இருக் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாம் ஒரு சில காம்பினேஷன் எலாம் வந்து வித்தியாசமாதான் இருக்கும் ஆனா அஹ ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க அது நம்மளுக்கு பிடிக்காது அததுெல்லாமே நம்ம நிறைய பாத்திருப்போம் இப்ப வந்து அஹ இப்ப நான் எப்படி எதுக்கு வந்து வித்தியாசமா தொட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா இப்ப வந்து கார தோசை பண்ணுவாங்கல்ல கார அட தோசை அதுக்கு வந்து நான் எல்லா என்ன சாப்பிடுாங்க எங்க வீட்டுல அப்படின்னா இந்த இது அவியல் பண்ணா அவியல் தொட்டுப்பாங்க அது நல்லா தான் இருக்கும் இருந்தால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது தயிர்ல சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிடுவேன் அது வந்து எனக்கு எப்டி அந்த காம்பினேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திதான் வந்து சொல்லி கொடுத்தா இது மாதிரி வந்து நீ சாப்பிடு அது வந்து நல்லா இருக்கும் நீ வேணா ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லும் போதே என்னடி இதெல்லாம் ஒரு காம்பினேஷனா இத போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன நீ வேணா சாப்புட்டு பாறேன் நல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுல இருந்துதான் நான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன் இன்னி வரைக்கும் எனக்கு எப்ப செஞ்சாலும் சரி எனக்கு தனியா தயிரை எடுத்து வச்சிருவாங்க சர்கக்கரை போட்டு கலக்கி குடுத்துருவாங்க நான் அத பிளேட்ல எடுத்து கொஞ்சமா போட்டு போட்டு தொட்டு தொட்டு சாப்பி டுவேன் இந்த மாதிரி் இது கார அட தோசை ஆஹ ஆமா ஆஹ அது சாப்பிட்டுவேன் ஏன்னா அது ஸ்வீட் டோம் புலளிப்பும் லைட் டா அது ஒரு மாதிரி இது காரமும் இருக்கா எல்லாமே வந் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு நல்ல தெரியும் அதுல அதனால எனக்கு அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அது சாப்பிடுவேன் அப்புறம் வந்து இப்போ இட்லி எல்லாம் இருக்குல்ல இட்லி வந்து எனக்கு வந்து ஏதோ ஆறி போச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு நான் முன்னாடியே வச்சிருப்பாங்க நான் ரொம்ப நேரம் கழிச்சு நான் போய் அங்க போய் சாப்பிட போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அத ஒரு மாதிரி இட்லி உப்புமாக்கு பண்ற மாதிரி உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகா பொடி மேல தூவி சர்க்கரை தூவி நல்லெண்ணெய் ஊத்தி அதை வந்து ஒரு பெசஞ்ச மாதிரி சாப்பிடுவேன் அது வந்து எப்படி எனக்கு பழக்கம் வந்ததுன்னு தெரியல நானே அது வந்து பண்ணி நான் சாப்பிட ஆரம்பிச்சதுதான் ஏன்னா அது வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து இட்லி தொட்டு தொட்டு சாப்பிட புடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி நான் சாப்பிடுவேன் நீ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமான அந்த உணவு கூட தொட்டு சாப்பிடுறது இருக்கா
ஆஹ அந்த அளவுக்கு நானு உணவுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டே டேன் ஆஹ ஆஹ உம் சாப்பாடு வச்சது கொஞ்சம் நானு இதேதான் அதனால வந்து உம் அந்த எனக்கு வந்து இந்த சாம்பார் சாதம் இருக்குல்ல வெஜி டெரியனா ரொம்ப பிடிக்கும் உம் சாம்பார் சா வந்து நல்லா பண்ணுவேன் நானு அதுல வந்து இந்த அதோட வடகம் வச்சு சாப்பிடுவோம் ல ம்கும் சாம்பார் சாதத்துக்கு நிறைய கத்திரிக்காய் இந்த காய் எல்லாம் போட்டு சாம்பார் செய்வோம் நிறைய காய்லாம் போட்டு முருக்கலாம் போட்டு சாம்பார் மாங்காலம் போட்டு சாம்பார் சாதம் செஞ்சு அதுல வந்து இந்த வடகம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி காம்மினேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து உம் ஊர்கா நல்லா இருக்கு இந்த சாம்பார்சாததுக்கு என்ன காம்னேஸ் நல்லா இருனா அந்த அந்த அந்த சிட்றன் ஊருகா இருக்கும்ல அந்த என்னது நார்த்தங்காய் ஊருகா இருகுல ஆஹ அது நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது வாங்கிவச்சி சாப்பிட்டு பாருங்க நார்த்தங்கா கிடைக்க ரொம்ப கஷ்டம் தான் ஆனா இசியா ஏன் சைடு தான் கிடைக்கும் ஆனா கடையில வேணா டிப்பட் மெண்ட்ஸ்டோர் அங்கல்லம் போன அந்த சிற்றன் ஊருக்கா
இருக்கு மரம் இருக்கு ஹ இருக்கு நார்த்தங்க மரம் நான் வேணா ட்ரை பண்ணி பா இருக்குறேன்
ஹம் அதுல ஊருகாய வந்து ஊற வச்சு நல்லா அந்த ஊருகா வந்து நம்ம ஊருகா போடுவீங்க நல்லா பழுத்த பின்னாடி அதுல வந்து சாம்பார் சாதம் வச்சு சாப்ட சூப்பர இரு எனக்கு சாம்பார் சாதத்துக்கு வந்து இந்த நார்த்தங்க ஊ ருகா தான் ரொம்ப பிடிக்கும் பாட்டி ஊர் வந்த அந்தசைட் சேர்ந்து இந்த மலை நிறைய மழை பார்க்க நிறைய இருக்குது அதனால எங்களுக்கு நிறைய நார்தங்கள்ல கிடைக்கும் சின்ன வயசல இருந்து அப்படி சாப்ட்டு பழக்கமயிடுச்சா ஆஹ நாங்க இப்ப இருக்க இடத்துல வந்து நார்தங்காய் கிடைக்கவே மாட்டே நானு வந்து மி இதுலதன் பாப்பேன் ஆனா அது வந்து வேற மாரி இருக்குது என் னமோ ஹைபிரேட் மாரிருக்கு அதனால வாங்கவே அது எனக்கு ஆர்வமே இல்ல அது வந்துசைஸே கோணமானலா இருக்குதுங்க உருட்டா இருக்கு நான் பாத்த நல்லா உருண்டையா பம்புளி மாஸ்பழம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அஹ இதுல பாரக்குறது எல்லாம் இந்த ஒ உருளகெழங்கு மாரி எப்படி லென்தா அந்த மாரிதான் பாத்தன அதனால எனக்கு வாங்க புடிக்கல அப்புறம் வந்து என்னன்னா வெஜிடேரியன் நான்வெஜ்ல வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாரிதான் வந்த நான் எது பிரியாணிதான் புடிக்கும் எனக்கும் முழுங்குறேன் படி இருக்கீங்களா
ஆஹஹா எனக்கு நான் வெஜி வெஜ்தா சாப்ட அதனால எனக்கு பிரியாணிலாம் சாப்ட்டு பழக்கம் இல்ல அதனால வெஜிடேபிள் பிரியாணி தான்
ஆ வெஜிடேரியரி அப்டினு புடிக்கும் நான்வெஜை விட எனக்கு வெஜிடேரிய ரொம்ப க்கும் அப்புறம் கீரயல நம்ம பிடிக்கும் அப்பறம் வந்து எனக்கு நீங்க சொன்ன மாரி தயிர் எனக்கு லெஸி ரொம்ப பிடிக்குங்க ஆ நான வீட்ல செஞ்ச கூட லெசி அவ்வளவா நல்ல இரு என்னதான செஞ்சாலும் அவளுக்கா இன்ரஸ்ட இல்ல எங்க ஸ்பன் கணவருக்கு வந்து லெஸி ரொம்ப புடிக்கும் அவங்க என் அவங்கலலாம் வாங்கி தடைப்படக்கடிய ஆா இதுல என்ன எப்டி டேஸ்ட் இருக்குது இப்ப குடிக்கிறீங்களா குடிக்க அப்ப ஒரு தடவ நாங்க இந்த சிட்டிக்குள்ள வந்து உள்ள வெரைட்டி ஹால் இருக்குது
உம் உம்
அங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் நெறைய பேர் கட போட்டிருக்கு இருக்காங்களா நார்த் இந்தியன் செயிற ி வந்து ஒரு கட சூப்பர் கட அந்த கட பாக்குறக்கக்கு அழக அஐஜினா நல்ல அதனால அந்த கடயில வா நான் அதிகமா வெளில போனேன்னா அ மாதிரி லெஸி இதெல்லாம் அன் கைஜீன்ஸ் இருக்க இடத்துலல்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டேன் சுத்தம் இல்லாத இடத்துலலாம் அங்கதான் நீட்டா இருந்தனால செரி நல்லா இருக்கு கடய பாக்கற நல்லா இருக்கு நல்லா இதா வச்சி சுத்தமா செஞ்சிருப்பாங்க சொல்லிட்டு வாங்கி குடிச்சே அவ்ளோ டேஸ்ட்டுங்க அது இன்ன எனக்கு நாக்ல இருந்த தேது அந்த பக்கம் போனா திரப்பி குடிக்கண அவ்ளோ டேஸ்டா செஞ்சந்தாங்க எப்டி நம்ம செய்ற மட்டும் இ்வளோ ஸ்ட்டே வரமாட்து நீ சொன்னாங்க ஹிந்திகாரங்க வட ர் வந்து நல்லா அந்த லெசி நல்லா சூப்பரா செய்வாங்க அப்டின்னு சொன்நாங் வாங்குடிச்சு நல்ல ஜில்லுன்னு இருந்து சச்ச பயங்கர டேஸ்ட்டாவவும் இருந்தது அ அப்டியே சொல்லவே வார்தையில அந்த அளவுக்கு இருந்தது
ம் ஆமா ஒரு சில பேர் அந்த அ அந்த வடக்கு பக்கத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் இப்பெல்லாம்தானே அந்த பானிபூரி மசாலா பூரி எல்லாம் நம்ம அஹ சீக்கிரமா கிட்டக்கே இருக்கு நம்ம போய் சாப்படுறோம் தமிழ் ஆலுங்களும் கத்துக்கறாங்க முன்னாடி எல்லாம் அப்டி இல்ல பானிபூரி போணோம் அப்படின்னா டெல்லிக்கு போய் சாப்பிடுவாங்க ஆமா அவங்களுக்கு மட்டும் அந்த கை பக்குவம் வரும் அந்த நார்த் சைடு தான் போய் நம்ம சாப்படுற மாதரி இருக்கும் இப்ப வந்து அவங்கள விடவே வந்து இங்க இங்க இருக்கிறவங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளும் வீட்டு்ல அதான் நீ சாப் அப்புற மாரி நம்மளுக்கும் இசி யா இருக்கு
ஆமா அந்த கடையில வந்து இந்த ஆச்சி ல்லாம் பாத்தீங்கன்னா பானிபூரி பாக்கெட் எல்லாம் விக்கிறாங்க அத வாங்கி அத வாங்கி செஞ்சு சாப்படுவோம் ஆனா அவுங்க செய்ரது எதுவும் வர மாட்டியும் கொஞ்சம் சா ஆனா இந்தந்த கடயில் விறக்கிறது ரொம்ப ஹாடா இருக்கு மா இருக்கு கடிச்சோம்னா இதெல்லாம் ஒரு மாரியா இருக்கு ங்களா அப்பும் ஆ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னோட தோழி இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஜெயின் சொல்லுவாங்க அவங்க ஜெயின் சொல்லுவாங்க அந்த மகாவீர் கிரவுங்க அவங்க வந்து டிப் நான் வெஜிடேரியன் தான் அவுங்க எல்லாமே இந்த வீட் இல இந்த கோது மாவு செய்றா அயிடம் நெறைய செய்வாங்க நம்மளாம் கேவிப்படாத மாரிலாம் செய்வாங்க ஒரு தடவ கல்யாணத்து போயிருந்தோம் பெரிய பிளேட்ல போட்டு சா சப்பத்தில நெறைய டிஃப்ரொண்டா டிஃப்ரோண்டான சப்பத்திங்க அத எல்லாருமே அங்க எப்டி சாப்பறானா ப ப்ஃவே சொன்ன நின்னுட்டு தேவங்கிரது எத்துடுத்து அவங்களா கூட பிரண்ஸா இது ஒரு பெரிய தட்ட எடுத்து ட்டு நின்டுகிட்டே ஒரு ப்ஃரெண்டு வந்து ஒரு தட்டல அஞ்சு பேர் இடி சாப்படுக்குறாங்க
ஓஹோ உம் உ இன்னொன்னு நான் பாத்திருக்கேன் அவங்க நார்த் இந்தியன்ஸ்ல அவங்க ஜெயின் அந்த ராஜஸ்தானியில இருக்குற வங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுங்க வந்து சப் சப்பாத்தியை நம்ம வந்து இட்டு தவல போட்டு தான் எடுக்கிறோம் அவுங்க அப்டி பண்ணவே மாட் இருப்பாங்க அதே அவங்க வந்து சப் ச சப்பாத்தி மாவ நல்லா ஹார்டா பிசஞ்சிட்டு நல்லா சாஃப்டா ஒருக்கப்பறம் பக்குவத்துக்கு அப்பறம் எடுத்துட்டு கையாலே ரெண்டு பக்கமும் இப்டி இப்டி திருப்பி திருப்பி போட்டு சுட்டு சுட்டுடுவாங்க சுட்டுட்டு அதுக்கப்பறம் வந்து சுட்டு எடுத்து மணல போட்டு சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்பறம் அப்பறம் வந்த தட்டுல போட்டு உடைச்சு நெய் மொண்டு ஊத்தி சாப்படுவாங்க பெசைஞ்சு சாப்படுவாங்க அது எப்டி சாப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பாக்கணும் ஒரு வேள நம் சாப்பிட்டா நம்மளுக்கும் பிடிக்குமா என்னானு தெரியல ஆனா அது பாக்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்புரா சாப்பு போடுறாங்க இத அப்படினு
உம் எனக்கு இந்த எனக்கு இந்த வீட்டுல செய்யற கோதும மாவுல செய்யற ஐட்டம்லா ரொம்ப பிடிக்கும் ம் நார்த் இந்தியன் நெறைய பேரு பிரண்ட்ஷிப் சொல்லுவருகாங்க அவங்களாம் சொல்லுவாங்க அவங்க இந்த சாப்பாட்டுல இப்டி செய் இப்டி இப்டி செஞ்ச சாஃப்டா இருக்கும் ஓ அப்டின்ட்டு எங்க இந்த மாரி சமாமப் இருக்காங்களா அவங்க நெறைய நாள் வந்துது வடநாடு சைடு இருந்தவங்க அவங்க டேய்லியும் என் ஹஸ்பெண்ட் வந்து வடநாட்டுல இருந்தாங்க ஆ செந்த குழம் அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆயிட்டு அப்பனால அவங்க சப்பாத்தி நல்லா டா நல்லா பழகி அதனால அவங்க செய்யற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த சப்பாத்தி இன்ன எனக்கு வரவே மாட் அவங்க மாரி செட்டஸ் செய்வங்க மடிச்சி மடிச்சி நல்லா டேஸ்ட்டு
ஆ ஆமா உம் அப்பறம் என்ன இன்னொன்னு என்னானா அ சப்போஸ் என்ன காலையில நைட்டு வந்து சப்பாத்தி வச்சுட்டாங்க அப்டின்னா அ மீறும்ள எப்டியாச்சும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சப்பாத்தி கிட்ட எப்டியாச்சும் மீரூனாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா காலையில அத எடுத்து அ பிச்சு போட்டு அதுல சர்க்கர பால் ஊத்தி அதுவும் சாப்படுவோம் அதுவும் நல்லா இருக்கும் அதுவும் ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டா இருக்கும் ஆனா ஒரு சில என்னோட ரெண்ட்ஸ் என்னோட கசின்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பிடிக்காது இதெல்லாம் எப்டி சாப்படுற இதெல்லாம் நல்லாவா இருக்கு இப்ப ஒரு மாரி அதுவும் காலையில போய் சாப்படுற அப்டிங்கிற மாரி கேட்பாங்க ஆனா அது வந்து பூரியா இருந்தாலும் சரி சப்பாத்தியா இருந்தாலும் சரி மீந்துச்சு அப்டின்னா அத வந்து நா விடவே மாட்டே இந்த மாரி வந்து வித்தியாசமான ஒரு காம்பினேஷனா இருந்தாலும் பரவாயிலப்பா நா சாப்படுவேன் அப்டிங்கற மாரி நான பண்ணிட்டு இருக் ப உங்களுக்கு அந்த மாரி புடிக்குமா சாப்
ஆ ஆ எனக்கு சப்பாத்தி ஐட்டம் லாம் மீறம் ஆயிடுச்சுன்னா டிபன்ன செஞ் ஆப்டு இந்த என்னன்னா அந்த இதெல்லாம் அடிக்க டி செஞ்சு சாப்படுவோம் இந்த சப்பாத்திய பிச்சு போட்டு ஆ பிச்சு போட்ட ச பாத்தீங்கு சொல்லுவாங்கல்ல இந்த கொஞ்சம் கரமச சலா உம் வெங்காய பச்சமொளகா இஞ் கலாம் தே ப்ரை பண்ணி எல்லாம் போட்டு உப்புமா மாரி செஞ்சுத் சாப்டுவோம்ல அந்த மாரி ரொம்ப பிடிக்கும் அத செஞ்சு சாப்படுவோம் ஆ அதெல்லாம் அப்டிதான் அப்புற தான் அந்த இவங்க வந்து ந இந்த வடநாட்டுக்காரவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா சப்பாத்தில நெறைய செய்வாங்க அந்த மாரி செய்யன் செய்யணும் ஆசையா இருக்கு எனக்கலாம் எனக்கு ரைஸ்ல எல்லாம் அவ்வளோக்கா ஆர்வம் இருக்காது சாப்படுறதுக்கு ம் ரைஸ் சாப்பட்டா ரொம்ப உடம்பு வெயிட் போடுவா கொழ கொழன்னாயி இப்ப கொஞ்சம் உடம்புறதுனால கொஞ்சம் வெயிட் ரைஸ் சாப்படுறதை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆ கொஞ்சம் அந்த ந இதான் இந்தந்து இருக்குல பாத்தீ என்ன சொல்லுவாங்க அ ஆ
தானியம் வகைகள்லாமா
ஆ அதுனது எந்த கிர ஆ அதுதந்த கம்பு கம்பு இதெல்லாம் சொல்வோம்ல தமிழ்ல ஆ அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஜிம்முக்கு வேற போயிட்டு அவங்க சொன்னாங்க டயட் எடு டயட்டு எடு அவங்க டைட் இருப்பாங்க டைடு சென் ப்பாங்கள அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ஆ சோற வந்து கம்மி பண்ணிட்டு மத்த ப்ரோட்டீனு காய்கறி யெல்லாம் அப்பறம் நட்ஸு ஃப்ரூட்ஸ் நெறைய எடுத்துக்கங்க அப்பறம் வந்து சோற வந்து ரொம்ப ரெண்டு நேரம் மட்டும் கொஞ்சமா சாப்பி ஒரு நேரம் ஏதாவது வெஜிடபில் இந்த மாரி சாப் அப்டிதான் ஃபாலோ பண்ணி கொஞ்சோம் வெயிட் நல்லா கம்மியான
ம் ஆமா நம்ம அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு உணவு பழக்கம் இருக்கோ அதே அளவுக்கும் அந்த அந்த உடற்பயிற்சி இது ரெண்டுமே சமமா இருந்தாதான் நம்மளுக்கு எடையும் சமமா இருக்கும் ம நெறைய அந்த நம்ம சேத்து சாப்றது எது கூட எது சாப்பிடுறோம்னே தெரியாது அந்த மாரிலாம் சேத்து சேத்து சாப்ட்ருவோம் அப்புறோம் வந்து பின்னாடி அதுக்கப்புறோம் அவச்தப்படுவோ ச இது எப்ப எதுக்குடா நம்ம இப்ப சாப்ட்டோம் அப்டிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போலாம் இவ்ளோ நேரோம் உங்க கூட பேசினதுல்ல அழகா இந்த உணவு அந்த காம்பினேஷன்ஸ் பத்தி அழகா பேசுனீங்க என்னாலயும் நெறைய பகிர்ந்து இங்க முடிஞ்சது மீண்டும் ஹ பேசலாம் நன்றி வணக்கம்
ஆ நன்றி வணக்கம்